எப்டி இருக்கீங்க
ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேக்கா நீங்க
ம் நல்லா இருக்கேங்க இப்ப வந்து நம்ம வந்து சுற்றுலா பத்தி பேசலாங்க
ஆ சரிங்க்கா
ஆ நீங்க ஏதாவது ஸ்கூல்ல கூட்டு போன சுற்றுலா பத்தி மறக்க முடியாத அனுபவங்கள சொல்லுங்க
மறக்க முடியாத அனுபங்களா ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்குக்கா காலேஜ்ல வந்து என்னன்னா ஆ அ நெறையா டான்ஸ் ஆடுறது இந்த அந்தெல்லா அனுபவ இருக்கு ஆனா எ எப்டி சொல்றது தெரியல ஆனா நீங்க சொல்லுங்க்கா
நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறா க்ளாஸ்ல இருந்து சுற்றுலா போக ஆரம்பிச்சே அ ப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஆறா க்ளாஸ் படிக்கும்போது வந்து நம்ம சின்ன பிள்ளைய இருக்கனால எங்களுக்கு வந்து இந்த போர்ட்ல எழுதி போட்ருவாங்க சின் பக்கத்துல இருக்க ஊர்களுக்கு மட்டு பேர் குடுக்குறவுங்க குடுங்க அப்படின்ற ஒரு நால் லு அஞ்ச அஞ்சு ஊரா வந்து ஒரு அஞ்சு பிரிவா பிரிச்சு போட்ருவாங்க அமௌண்டு வைசா இப்ப ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு அஞ்சு வரு ஒரு ஆயிரூபாய்க்கு ஒரு அஞ்சு ஒரு ஒரு ஆயிரத் எண்ண அஞ்சூ ஊரு அப்படியா எதே போட்ருப்பாங்க ந எந்த பேக்கேஜ்ல ஜா ஜாயின் பண்ணிக்கலா அப்ப வந்து நா வந்து இந்த எங்க வீட்ல வந்து ஃபஸ்ட் நா சின்ன பிள்ளைனால பக்கத்து ஊர் மட்டும் போக அப்படின்னு சொல்லிருவாங்க பக்கத்து ஊர்ல இருக்க மாரி சுற்றுலா இருக்கும்ல ஊர்கல்லா
ம்
அந்த மாரி ஊருக்கு கூட்டு போவாங்க
ம்
அப்ப வந்து பக்கத்ததூர் பாத்தீங்கன்னா பக்கத்துல எங்க ஊரு பக்கத்துல வந்து இந்த கொடைக்கானல் உ கும்ப கரை அப்பற இந்த வைகை டேம் அந்ததா பக்கம் பக்கமா இருக்கு வழுக்குப்பாறை சொல்லுவாங்க அந்த எட அதுக்குலா போனாங்க ரொம்ப நல்லா இருந்தது அ அப்ப வந்து நாங்க படிச்ச ஸ்கூல் வந்து ஸ்கூல் பஸ் வந்து இந்த பே பள்ளி பேருந்துன்னு சொல்லுவாங்களா அது வந்து நெறையா இருந்தது அதனால அவனுக்கு ஒரு ஒரு ஒரு அமௌண்ட் வருது கணிசமாத நிப்பாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த தீபாவளி பொங்கல் ஆயத பூஜ இந்மாரி தொடந்து மூண் நாள் இப்ப லீவ் விடுவாங்கல்ல எதோ ஒரு எதாவ்து ஹாலிடேக் வந்து தொடந்து லீவ் வி ட்டாங்கன்னா எதுக்கு ஸ்கூல் பஸ் சும்மாதானகுது ஒரு ஒரு டூரிஸ் ப்ளேஸ் மாரி இரு பண்ணிருவாங்க அம் தோழி பேக்ரவுண்ட் வாய்ஸ் அதிகமா இருக்குது அந்த மாரி இல்லாம பாத்தாதா
ஆ செரிங் இல்லங்க்கா கால் வருது அதுக்காகதா அப்டி ஆகுதுங்க்கா
நீங்க டூ நாட் டிஸ்டப்ல போட்டு வெச்சருங்க கால் வ
அது எப்படிங்க்கா?
பேசி முடிச்சிட்டு சொல்றனே இப்ப சொல்ல முடியாது
ஆ செரிங்கா அக்கா இது இந்து நா வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து ஒரு பக்கோ வந்து கோவிலுக்குதா கூட்டிட் போனாங்க ஒரு டைமு ஒரு பா எல்லாரு கோயில்ல சாப்பாடு போட்டாங்க சாப்புட்ருந்தோ லைனா போய் சாப்பாடு சாப்ட்ருந்தோ அப்ப வந்து சாம்பாரு ரசோ பொரியல் எல்லா சாப்பிட்ருந்தபோது ஒரு பொண்ணு இந்துட்டு அ சாம்பார் கேட்டுட்டே இருந்தான் சொல்லிட்டு அவுங்க வந்துட்டு தெரியாம வந்து இதுல ஊத்துங்க இதுல ஊ த்துங்கன் சொல்லி சொன்னாங்க பருப்பு பாயசோ வந்து சாம்பார் நெனச்சிட்டு அத வாங்கி சாப்பிட்டா கா கடசில பாத்தா சாப்பாடு ரே இனிப்பா இருந்தது அந்த அனுபவங்கள மறக்க முடியாது எல்லாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத நெனச்சு நென்ச்சு ச ரொம்ப சிரிப்பு வேற அவ அந்த பசி இதுல வந்து சாப்பட்றாங்ளோ இல்லயோன் தெர்ல உ உம்